ஹலோ
வணக்கம் எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கே நீ நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கே நல்லா இருக்கே. எதுவு வேலையா இருக்கீங்களா?
இல்ல ஒன்னு இப்ப கொஞ்சம் ஃப்ரீயாதா இருக்கே. சாப்டீங்களா?
சாப்ட்டே சாப்ட்டே நீங்க என்ன பண்றீங்க?
இப்பதா எங்க பாப்பாவ தூங்க வச்சுட்டு உக்காந்து ஃப்ரீயா இருக்கே அதா கால் பண்ணி ம்
சரி சரி எங்கயு வெளியில சுற்றுலால்லா எங்கயு போனீங்களா இந்த லீவுல?
லீவுல பாபநாசம் மட்டும்தா போயிருந்தோ. வேற எங்கயு பசங்கள கூட்டிட்டு போகல. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குறதுனால வேற எங்கயு கூட்டிட்டு போற மாரி இல்ல பிள்ளைங்கள. செரி ஓகே குளிக்கிற மாரி ஏதாவது பிளேஸ் வேணு கொஞ்சோ வெயில் அதிகமா இருக்கனால அந்த மாரி கேட்டனால பாபநாசோ மட்டு போய் அகத்தியர் ஸா அருவி இருக்குல்ல அங்க போய் குளிக்க வச்சுட்டு கொஞ்ச நல்லா விளாட வச்சு கூட்டிட்டு வந்தோங்க.
ஓ சரி சரி நானு நானு அந்த எடம் போயிருக்கே ஒரு ஒ ஒரு டைம் போயிருக்கே என்னோட நண்பர் ஒருவர் அங்க இரு க்காரு அந்த எடோ போய் பாத்துருக்கோ. நம்ம ஃபேமலியா போறப்போ போய் நெறையா டைம் போலா ஒரு சில எடங்களல்லா
ம் நன் நல்லா இருக்குங்க எப்பவுமே தண்ணி விழு அங்கா அகத்தியர் அருவியில வந்து எப்பவுமே தண்ணி வந்து வத்தாது விழுந்துக்கிட்டே இருக்கு எப்பவுமே அங்க அதனால நெறைய பேர் அந்த சு ற்றி அந்த திருநெல்வேலி ஆ நாகர்கோயில் அந்த சைடு இருக்குவங்க வந்து அதிகபட்சோ வந்து அந்த சைடு விரும்புவாங்க அந்த எடத்துல போய் குளிக்கிறதுக்கு. ஏரியாவு நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப ஆ ஸ் என்ன சொல்றது அழகா இந்த இந்த கண்கொள்ளா காட்சிம்பாங்கல்ல அந்த மாரி நல்லா இருக்கு அதனால போய் குளிக்கிறதுக்கு நல்லா சு த்தி பாக்குறதுக்கு எல்லாமே நல்ல எடோ.
சரி சரி. நண்பர்களோட நீங்க எல்லா போயிருக்கீங்ளா உங் களோட நண்பர்களோட வேற வெளியில எல்லா போயிருக்கீங்களா?
தனியா அப்டி வெளி வீட்ல வெளியில எங்கயு விட்டதில்ல ஏன்னா எல்லா தெரிஞ்சதுதானே பொண்ணுங்கள எங்க வெளில அப்படி த நம்பி அனு ப்பறாங்க வேண்டா அப்டின்னு வீட்ல வந்து கொஞ்ச ஸ்ட்ரிக்டு ரொம்ப அப்பா அதாவது இருப்பாங்க அந்தளவு க்கு இல்ல நா அதனால விரும்பிக்க மாட்டே சரி ஓகே வெளில எங்கயு ம் போறதுக்கு அ விரும்பிக்க மாட்டே இருந்தாலு காலேஜ் படிக்கிற டைம் வந்து டூர் கூட்டிட்டு போனாங்க கொடைக்கானல் பழனி கூட்டிட்டு போயிருந்தா ங்க அப்ப ஃபஸ்ட் டைம் அப்பதா ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனது காலேஜ்ல இருந்து போனதால போனது. நல்லா ஆனா அதுமே மொத தடவ அப்பதா கொடைக்கானலு போயிருக்கே பழனிக்குமே அப்பதா மொத தடவ போனது. நல்லா மறக்க முடியாத என்ன சொல்றது ஆ பசுமையான நினைவுகள்ன்னு சொல்வா ங்கல்ல அந்த மாரி இருந்தது. ஆ ஏன்னா கொடைக்கானல் வந்து கண்ணுக்கு நல்லா பாக்கறதுக்கு குளிர்ச்சி ஒடம்புக்கு நல்லா குளிர்ச்சிங்கிற மாரி அந்த மாரி இருந்தது கொடைக்கானல் வந்து. ஆ அந்த சில் சில்வர் ஃபால்ஸு அ ந்த எடோ ஆ குணா கொகை ஆ இன்னு ஒரு ரெண்டு மூணு எடோ பக்கத்துல கூட்டிட்டு போனாங்க. நேம் கொஞ்ச மறந்துட்டே ஆனா நல்லா இருந்தது அந்த எடமெல்லா பாக்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பாக்கும்போது அது ஒரு தனி அழகா இருந்தது.
கண்டிப்பாக நம்ப ஏன்னா நம்ம வந் நண்பர்களோட எல்லா எங்கயாது போனோன்னா நெறையா நம்ம பிளான் பண்லா நெறைய எடத்துக்கு போலா நெறைய பிளேசஸ்கள்லா எல்லா நம்ம பாக்கலா அப்டின்னு சொல்லி இப்ப ஃபேமிலியோட போறப்போ ஒரு சில எடங்கள் மட் பாக்க முடியு உங்க வீட்ல யாரு இந்த மாரி பிளான் பண்ணுவா? எங்க போலா என்ன பண்ணலாங்றத யாரு திட்டோ சொல்லுவா
இல்ல அங்க நா அப்படி அ என்ன சொல்றது நாங்க அவ் அவ்ள இதா டூர் போக மாட்டோ எங்கயுமேமு
சரி
போனா இங்க பக்கத்துல எங் எங்க வீட்டுக்கு அந்த மா எங்க அந்த மாரிதா அங்க போனா எங்கயாது போய்க்கிறது அவ்ளதா. மேக்சிமம் வேற எங்கயும் போக மாட்டோ.
உங்களுக்கு அருக அருகில இருக்கிற எடமா போய் பாத்துட்டு வந்துருவீங்களா?
ஆமா பக்கத்துல இருக்கற அந்த மாரி ஆ இன்னும் கொஞ்ச தெளிவா சொல்லனுன்னா அந்த கோயிலு இந்த மாரி பக்கத்துல பார்க்கு அப்டிதா போய்ட்டு வருவோ.
நிச்சயமா நிச்சயமா ஏன்னா நமக்கு ரொம்ப தூரமா நம்ம போகணு அப்டிங்கற மாதிரி இருந்தா நெறைய செலவாகு. அதுக்குன்னு தனியா நம்ம பணத்த எல்லா சேமிச்சு வைக்கணு. அதுக்கு நெறைய பிளான் பண்ணணு லீவ் அதுக்கெல்லா இருக்கணு என்ன சொல்றீங்க?
ஆமாங்கண்ணே கண்டிப்பா. இப்ப டூருக்கு செலவழிக்கிற காச வந்து ஆ குடும்பத்துல பசங்களுக்கு செலவழிச்சுட்டு போயரலா அப்டிங்கிற யோசனதா நெறையா வரு. அதனால ஆ ப்ப இப்ப சேரி ஓகே சின்ன பசங்கதான அதுனால இந்த பக்கத்துல அவுங்க பார்க்கு கோயில் அந்த மாரி கூட்டு போனாலே சந்தோஷமா இருப்பாங்க
கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப அ ஒரு மன நிம்மதியா இருக்கு தெனமு ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போறாங்க அப்டிங்கிற மாதிரி அவங்களுக்கு இல்லாம எங்கேயாவது ஒரு எடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிச்சாங்க அப்டிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிம்மதி வரு அப்ப அவங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல் தொடங்குற திங்க கெழமயா இருந்தா கொஞ்சோ கொஞ்சோ த தைரியமா போவாங்க இல்லையா
ஆமா இந்த இன்னைக்கெலா எ பொண்ணு அ நேத்து வந்து வெளில கூட்டு போயிருந்தாங்க அ ஆ பிள்ளயார் பிள்ளயார்பட்டி போயிட்டு குன்னக்குடி கூட்டு போயிருந்தாங்க அவுங்க தாத்தா கூட போயிருந்தா போய் அதனால நல்லா ஜாலியா இருந் துச்சு அவளுக்கு சந்தோஷமா போயிட்டு வந்தாரு இன்னைக்கு சாய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப ஹாப்பியா கெளம்பி போயிட்டாங்க அவங்க
அதுதா நமக்கு தேவ ஏனா அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கு நம்மளு எங்கயாது வெளில போனோ அப்டிங்கிற மாதிரி ஒரு இருக்கு நீங்க இருக் க்குற பக்கத்துல நெறைய சுற்றுலா தலங்கல்லா இருக்குதா
நாங்க இருக்கிற எடோ வந்து மதுர அதுனால சுத்தி நெறையா எடோ இருக்குது சுத்தி பாக்குறதுக்கு அதனால டூர்னு தனியா எங்கயு போணுங்கிறதில்ல பக்கத்திலே இப்ப பாப்பா குளிக்கணு எங்கயாது போய் குளிக்கணு அப்டி ஆசப்பட்டானா டேமு அந்த சைடு தண்ணி வருமா கூட்டிட்டு போயிருவாங்க வண்டில கொஞ்ச நேரோ பசங்க உக்காந்து குளி க்கிற ஒக்காந் பசங்க ஒக்காந்து குளிக்கிற மாரி இருக்கு அந்த தண்ணி அதனால அந்த சைடு கூட்டிகிட்டு போய் கொஞ்சோ ப பசங்கள விலாட விட்டு செஞ்சு கூட்டிட்டு வந்துருவோ பார்கு போணு அப்டினு ஆசப் பட்டானா இங்க ராஜாஜி பார்கு இந்த மாரி இரு க்கு அங்க கூட்டிட்டு போயிருவோ அங்க விளாடுவாங்க பக்கத்துல சுத்தி கோயில் நெறையா இரு இருக்கனால அந்த அழகர் கோவில் அங்கல்லா கூட போவோ பசங்களுக்கு வந்து அந்த எடோ போகும்போது இன்னு கொஞ்சோ என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாரி எடோ ங்களுக்கு போம்போது அதனால பக்கத்துலே கூட்டு போய்
ஆனா அதிகமா பாருங்க கொழந்தைகள நம்ம எஙகயாது வெளில கூட்டிட்டு போரோனா அவங்களுக்கு அதிகமா தண்ணி இருக்குற எடங்கள் தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இல்லயா
ஆமா நிச்சயமா ஏனா கொழந்தைங்களுக்கு வந்து இந்த தண்ணிய பாத்தாலே அது ஒரு சந்தோஷமா இருக்குது
அவங்க அதுலதா ரொம்ப வெளாடுறாங்க
உ தண்ணில வந்து அவங்களுக்கு என்ன சொல்றத தண்ணிய பாத்தா அப்டி ஒரு சந்தோஷோ நமா குளிச்சுக்கிட்டே இருக்கலா உக்காந்து எவ்ளோ நேரநாலு நம்ம குளிக்கலா அப்டின்ற ஒரு ச மகிழ்ச்சி அவ்ளோ மகிழ் சியாருக்கு தண்ணிய
கண்டிப்பா அதுலயு பாருங்க பீச் மாரி இருக்கிற எடத்துலெல்லா இருக் க்குறவங்க அந்த பகுதில வாழ்றவங்களுக்குலா ரொம்ப அ குடுத்து வச்ச எடமா இருக்கு ஏனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனயு இல்ல ஏதாவது ஒரு எடத்த போயிட்டு விசிட் பண்ணணு பாக்கணு அப்டிங்கிற மாரி த ஒடனே கூட போய்கலாம் உங்களுக்கு அவங்க வீ ட்டுல இருக்குற கொழந்தைகளையு கொண்டு போய் காமுச்சுட்டு வந்தம்னா அவங்களுக்கு கொஞ்சோ ஒரு ரிலேக் ஸேஷனா இருக்கு
ஆமா கண்டிப்பா இப்போ எம் பொண்ணுல்லா பீச் கேட்டுட்தா இருக்கா பீச் போய் பாக்கணு ஒரு தடவ அப்பன்னா சேரி ஓகே திருச்செந்தூர் கூப்புட் போலா அப்படிங்கற ஒரு பிளான் வந்து இருக்குது நெக்ஸ்ட் லீவ் வரட்டு திருச்செந்தூர் போயிட்டு வர்ல கோயிலுக் கும் போன மாரி இருக்கு அவளுக்கு பீச் பாத்து வெளயாண்ட மாரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது
நிச்சயமா நிச்சயமா இல்ல அதா நம்மளுக்கு தேவயே கொழந்தைகள எப்படியா குடும்பத்துல உள்ளவங்க உள்ள எல்லாத்துக்கு ஒரு எல் எல்லாரு ஒவ்வொரு வேலையில இருக்குறாங்க அவங்க எல்லாரு மொத்தமா கூடுறதே வந்து இந்த ஏப்ரல் மே ரெண்டு மாசந்தா எல்லாரையும் பாக்க முடியு அதுக்கப்றோ ஒவ்வொருத்தரு வேலைக் போறது கொழந்தைகளி ஸ்கூலுக்கு அனுப்புறதுங்கறதெல்லா இருக்கறனால யாரையு சரியான நேரத்துக்கு நம்ம கவனிக்கவு முடியாது
ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க டூர் வேற எங் நீங்க எங்கெல்லாம் போயிருப்பீங்க
நாங்க இருக்கிற பக்கத்துலயு மலை பிரதேசங்கள்தா அதிகோ அதனால நாங்க எங்களுக்கு பக்கத்துல இருக்குற எடத்துல நாங்க போய் பாத்துட்டு வருவோ எ ஊட்டி அந்த மாரி எடங்கள் எங்களுக்கு கொஞ்ச பக்கமாருக்கு அதனால அந்த பகுதி இதெல்லாம் போய் அடிக்கடி போய் பாத்துட்டு வரதுனால எங்களுக்கு
சரிங்க சரிங்க சார் அ மலைப்பிரதேசனாலே அதுவும் கொஞ்சம் என்ன சொல்றது காத்து வந்து நல்ல இயற்கையான காத்து அலோ அது இல்ல மலை பிரதேசனாலே கொஞ்ச இயற்கையான காத்து
கண்டிப்பா கண்டிப் பா அதுதா நமக்கு ரொம்ப பிடிச்ச எடமாவு இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எடமும் மலை பிரதேசங்கள்தா என்ன சொல்றீங்க
ஆமா சார் இப்ப நீங்க சொன்ன மாரி கோடைக்கால லீவ் விடுமுறை விட்டுட்டாங்க அப்படின்னாலுமு எல்லாரு தேடுற ஒரே எடோ ஊட்டி கொடைக்கானல் ஆ ஏற்காடு வால்பாற இந்த மாரி அ அந்த மாரி எடங் தான தேர்ந்தெடுக்குறாங்க
நிச்சயமா நிச்சயமா ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பார்காத ஒரு எடமா இருக்குறதுனால ஒடனே போணு அப்படிங்கிற மாரி அவங்க யோசிப்பாங்க அப்ப அதுக்கு தகுந்த மாரி திட்டமிட்டு அவங்க
இது இந்த அப்ப கூட நியூஸ்ல பாருங்க ஒரு இது இப்ப ரீசெண்டா வந்துச்சுல்ல டூரு குபேரா ஆ கர்நாடகால ஒரு எடோ
சரி
ஒரு ஒர் லேடி மேல எலிஸ்பேன்ட்டு விழுந்துச்சுல டூரிஸ்ட் பிளேஸ்சு
சரி சரி
ஆ பாத்தீங்கள் எங்க போனாலுமே சேஃபாதா கோ நம்ம சேஃப்ப நம்ம பாத்துக்குணு ஃபஸ்ட்
நிச்சிம்மா நிச்சிம்மா
ஆ அவுங்கப்பா எவுளவோ என்ஜாய்மெண்ட்ல எவுளவோ என்ன சொல்றது ஒர் கனவோட போயிருப்பாங்க நல்ல கொழந்தைய கூட்டிட்டு போய் சுத்தி பாத்துட்டு வரலா அப்பிடிங்கிற ஒரு கனவோட பேய்ருந்திருப்பாங்க இது வந்து எதிர்பாராம நடந் த தா அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட் ட்டது என்னன்னா எங்கப் போனாலு பாதுகாப்பு மொதல் முக்கியோ
நிச்சிம்மா நிச்சிம்மா
உம்
ரொம்ப சந்தோஷோ உங்குளோட பேஸ் ன்னதுல
ஆ ரொம் எனக்கு ரொம்ப சந்தோஷோ சார் சரிங்க கா கால் கட் பண்ணிருலாமா நம்ம கான இ வெச்சுரோமா கால் ஆ ரொம்ப தேங்ஸ் உம் தேங்ஸ்